ஆ சொல்லுங்க சார்
உம் இப்ப கரெக்டா கேக்குதுங்யா என்னகா இன்னிக்கு சண்டே ஸ்பெஷல் என்னா
ஆ ஆ இன்னிக்கு எதுவு இல்ல
அவ்ளோதா கொப்பற படுத்து தூங்க வேண்டிதா
ஆமா இன்னிக்கு ரெஸ்ட்டுதா
இப்பதா உங்க அம்மா கிட்ட பேசுவே
உம்
நல்லா நாட்டு கோழி பிரியாணி செஞ்சிருக்குறாங்க
ஓ ஆ
ப்ப வந்து கிரேவி செஞ்சிருக்குறாங்க
உம்
உ இன்னிக்குதாங் அவுங் கூர்ல அந்த பக்கோ மழ பெய்யும்னு இப்பதா நியூஸ்ல பாத்தே
உம் செரி செரி உம் உம் செரி செரி அங்க சாப்ட்டாச்சா
அதெல்லா சாப்ட்டாச்சு பெரியவ தக்காளி சட்னி செஞ் தா
ஆ
தா இட்லி ஊத்துனாரு
ஆ
உ அக்கா பத்தர மணிக்குதா
உம்
சாப்ட்டோ
செர் செரி
முடிஞ்சுது என்ன நீங்க எல்லா ச் ஃபுல்ரெஸ்ட்டு மாறிக்குது நீ தூங்கலனாலும், வயசு எல்லா அப்படிதான் இருக்குது.
இல்ல இல்ல நேத்தி ஒரு பீரோல் ஒன்னு வாங்கி இருந்தா ஓ
அஹ்
ஆஹ் அது மேல் ரூம்ல வச்சிருந்தோ, அந்த இதுக்கு துணி எல்லா எடுத்துட்டு போய், இவங்களோட துணிய எடுத்துட்டு போய் மடிச்சி, அந்ததுக் துவச்சுக்கிட்டு இருந்தேன், அதனால ஆ வச்சுட்டாங்க இன்னொரு பீரோல் புதுசா
ஓஹ்
அவங்க ட்ரெஸ்ஸும் என்னோடது இங்க ஷெல்ஃப்
யாரு அவரு ஏ உங்க வீட்டுக்காரர்வாங்குனாரா, இல்ல நீங்க வாங்கினதா
ய அவர்தான் வாங்னாரு
அவரே வாங்கி எல்லா மேல ஏத்திவைக்க சொல்லிட்டாரா
துணிய அங்கேயே கீழ் ரூம்ல இருந்துச்சா, அதமேல் ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகுறதுக்காக இன்னைக்கு மடிச்சு எல்லாத்தையு அரேஞ்ச் பண்ணே அதனால என்னோட ஆமா ஏன் துணி அப்டியே இருக்கு, அத இப்பதா இனிமேதா மடிக்கணு
ரைட் ரைட் ரைட்டு பாத்தாதெரியுது வாய்ஸ்ல பாத்தாலே தெருதே
இல்ல மேலேக்கும் கீழேக்கும் போயிட்டு இல்ல இல்ல மேல் ரூம்முக்கு கீழ் ரூம் கு போயிட்டு போயிட்டு வந்துட்டு, கொஞ்சொ லீவ் நீங்க தான்ங்க அங்க
ம் ம் உம் நானு சேரி ஒருவேள உங்க வீட்டுக்கார கம்பெனி கேக்குது ஆப்பிஸ் சண்டை போட்டார்ல
இல்ல இல்ல அதெல்லா போடல இன்னிக் இல்ல அவங்களுக்கு நைட் ஒர்க் நேத்தக்கி இல்ல அதனால தூங்குறாங்க
உஹ் இப்பதா மச்சான்கிட்ட பேச் ல
ஆஹ்
பார்ரா கிளைமேட் எப்டி இருக்கு, நா பாட்டுக்கு நல்லவனையே இருந்தாலு அவரு உங்களுக்கு மட்டும் தாரேன் ஆப்பி சண்டையை போட்டுபண்றா ப்புற அ அப்டி சொல்லி நானு அவனு பேசு தெரிதா
ஆ அ இன்னிக் பண்ணிர்க்காறா
ஆ குரூப்ல போட்டுக்கிறாறே என்ன பாக்லயா நீ
நா குரூப்ல இல்லயே
உம் உ அட் பண்ணி விட்டுருவோ உடு அது வேற கால்லேயே போட் ட்ட ஹாப்பி சண்டே ஹாப்பி சண்டே இந்த பக்கோ கொக்கக் கோலா டின் பி ஏ டின் இது அந்த பக்கோ டானிக்கு
ஷ
சொன்னே அதா ஜனவரி மாமாக்கு ஒண்ணு வாங்கினுவாங்க ஒரு பற்றல எல்லா பயங்கரமா வேல செய்றாறு ஒடம்பு அலுப்
உஹ்
அப்டின்னு சொல்லிருக்றே ஞாபடத்துங்க உம் எப்ப ஜனவரி வ தொரா
ஆகஸ்ட் வரென்னு சொன்னாங்க இப்ப
ஓ அடுத்த ஆகஸ்ட் வர்லமா
ஆஹ் இல்ல இந்த ஆகஸ்ட் இப்ப வரப்போற ஆகஸ்ட்
பி வருவரா
ஆஹ் சும்மா வந்துட்டு போறேன் நாங்க தனியா இருக்கனாங்க அதனால வந்துட்டு போரேன்னாங்க சரி ஆது என்னன்னு தெரியல திடீர்னு நேத்திகி தா சொன்னாங்க வரவான்னு கேட்டாங்க
உஹ்
ஆஹ் சரி உங்க இஷ்டம்ன்ன அனாலா வரேன்ட்ருக்காங்க தெரியல
உம் அவரு என்ன முடிய பயங்கரமா ஏதாவது நீக்கிறக்கார மாரி வச்சுன்னு இருந்தாரு
இல்லையே மு
அ இதுக்கு முன்னா ஒரு இருவது நாள்க்கு முன்ன வீடியோ கால்ல பேச் னாரு முடிவே வெஹ் வெ க்க முடியா ஹ அது பாத்தா ஏதோ ஸ்டைல் மாரி இருஞ்ச்சு எல்லாச் கர்லிங் ஹேர் மாரி சுருட்டு சுருட்டு விட்டு மாரிக்கு
ஹ
து வித்யாசமா இருந்ச்சு
உஹ்ம் தெரியல என்ன பண்ணாங்கன்னு தெரிலயே முடிவு வெட்டியிருப்பாங்க கொஞ்சோ
முடி வெட்னது அதா அதா உ சுருட்டு முடிதா அப்டிதா கையில புடி புடிக்க முடியாது போல இருக்கு நீ அடிக்கிறதுனால முடியாது புடி சு அடிக்க முடியாது
உம் நா ஏ அடிக்க போறே
உ உம்
உம்
இல்ல சொல்றே ஒரு பேச்சிக்கு புடிக்கணும்ன்னா என்ன இத என்னல்ல ஒக ஈஸியா புடிச்சிருவா நீ வந்து உங்க வீட்டுக்காரல்லாம் புடிக் புடிக்க முடியாது அவரு புடி அதலா முர முர முரடே நம்ம கை தா மாட்டிக்கு
உம்
உம் ஆகஸ்ட் மாசம் ஓகே ஓகே அவருக்கு வேரத்
தெரில திடீர் ஆமா ஏ பர்த் டி கனெக்ட் பண்ணிட்டு வரேனாங்க
உம் உம்
தெரியல இப்ப சொன்னாங்க நா அதுக்கப்பறோ கேட்டே இல்ல யோசிச்சுகிட்டு இருக்கே நாங்க
பெரியவ சின்னவ இலா கடைக் போயிருக்குறாங்க
உம்
பத்தொம்பது சின்னவ பர்த்டே
உம்
க்கு பர்ச்சேஸ் பண்ணணு
ம் ஹு
போயிருக்குறாங்க அவ ஸ்கூல்லலா ஃகேம்பஸ்ல சாக்லேட்டு குடுக்கணுமா அது இத ஆயச்சேர் வு ஃபே எதோ ஆட்ரு பண்ணியிருந்தா சைக் திள் தள்ற மாரி ஒண்ணு அதுது உனக்கு புடிக்கல சொல்லி இருந்தா பாக்கலா வரட்டு அது சின்ன ப்ரச்சனை தள்ளி விளாடுற மாரிக்குது நா பிருத்திஷ்டாளன் யா யா இருக்குல்ல அப்டினு அவ வேற அக்கப்போரு ஒரு வேலையுஞ் செய்றதுல்ல அதனால அதா உங்கள சொன்ன அவள யூனிஃபார்மே போட்டு அனுப்பு அவளுக்கு எதுக் புது ட்ரெஸ்லா எடுத்துனுக்குற சாக்லேட் மட்டு வாய்ங் குடுத்துரு உம் வுடமாட்டா உங்க தண்ணி சவுடல்லா கேக்குதே
இல்ல இல்ல இந்த ஒரு நாய்க்குட்டி வாங்கி இருந்தோ அதுக்கு சாப்பாடு வக்கெ ஆமா அவது சாப்பாடு வக்கெ
நீ நீ சாப்பறதே பெரிய விஷய
அதுதா எனக்கே வந்து சமைக்க மாட்ட இப்ப நாய்க்கு சமைக் க்ற மாரியே ஆகுது
யார் வாங்கறது
இவுங்க ஃப்ரெண்டுட்ட இருந்து வாங்குனாங்க அது என்னமோல
சீஷ் சி சி டி வி கேமரா அதுல தெரு நாய்க் எதாது பழைய சோறு போட்டாலே அதே அந்த தெரு ஃபுல்லாவு தெரு ஃபுல்லாக்கு
ஏதோ இவரு நாய் வளக்கனு நாய் வளக்
ம் அதெல்லா அதெல்லா ஒண்ணுல்ல உங்க ஏரியாக்காருலா திருட அவ்ளோ தூரலா வந்து திருட மாட்டா
அவ்ளோ தூர திருடறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லையே வீட்ல
இல்ல சொல்ற அவ்ளோ லாங்கா வந்து இப்டி ஒரு கட்டிங் இப்டி ஒரு கட்டிங் இப்டி ஒரு திரும்பி அப்டி திரும்பி திரட திரட திரு திருனாளு திருப்பி போ தெரியாம நிப்பா
ஆ அப்டிலா எங்க இருக்றாக ம்
கூட்டுனு போலானு போன போயி எங்க திரும்பனத்தா காடாக்குது என்னடா இது வழி தவறி வந்துட்டம் போலக்குது தேய் இந்த வழி இல்ல அப்டின்ட்டு அப்றந்தா கொஞ்ச திரும் போவோ அப்படின்ட்டு இப் வன்ட்ட ஆ வேறெவ்ள ஊரலா வரமாட்டா ஆனா தனியா இருக்குது இல்ல ம் இல்ல த தனியா இருக்குது ஒதுக் ஓரமா அந்த பக்கோ சிவப் பு தோப்பு அந்த பக்கோ ஏரியா இக்குது இல்லனு சொல்லல ஆனா திருட அவ்ளோ தூரல்லா திருட மாட்டா
ம் அவனுக்கு திருடறதுக்கு இங்க ஒண்ணுல்ல
இல்ல இல்ல திருடறதுக்கு வந்தாலூ இப்பெல்லா சிசிடிவி கேமரா எங்க இல்ல அத இது மாதிரி பண்ணு இல்லயே யா சிசிடிவி கேமரா அந்த மாரி எல்லா வெச் ஆமா உஷார் ஆயிர்ரோ
உஹம்
திருடர் எல்லா ஆ இம்புட் நேர் திருடறானுங்க எல்லா மாட்டிக்கிறான்ங்.
ம்
உங்க வீட்டுக்கு அதுக்கு ரோடுக்கு எவ்வோ எவ்வளோ சிசிடிவி கேமரா இருக்ல்ல அது ஐ ஏ எஸ் அகாடமி டியூஷன் சென்டரு அது இது வீடுக எல்லா வீட்லயு
ஆஹ் அது வரைக்கு ஆனா தெரியுது சிசிடிவி கேமராவில் தெரு ஸ்டார்ட்டிங்லருந்து எண்டிங் வரைக்குமே தெரியுது. இவன் வேற ம் நாயு வளரப்போ அப்படினாங்க.
நா எல்லா கஷ்டோ நீ இங்யே பார்டா நாலு பேர் இருக்குறோ நாலு பேர் இருந்தாலு மீன் சாப்பாடு போட்டுபோனாக் கூட அந்த நாய்க்கு பத்தறதுல்ல நல்லா திருப்பியு சாதோ ரேஷன் ரைஸ் சாதோ வெச்சு அதுக்கப்புறோ உ இப்பனா இதாகு இருந்தாலு அது ரிஸ்குதா தெருணாயா உங்க வீட்லயு மிச்சோ ஏதா போட்டீங்னா சாப் அந்த பக்கோ ஒரு வீட்ல இருக்கிறவங்க சாப்பிட்டப்போ இந்த பக்கோ ஹாஸ்டல இருக்கிறவங்க சாப்பிட்டப்போ எதோ வூட்ல போய் சாப்பிட்டு எந்துக் எல்லா பக் தெருப்பேரா ஜுரோ ஆனா அந்த நாய் என்னா மூணு வேல பத்து நாளா அவனு
ஆஹ் சமச்சி தெனமும் போட்ற இன்நேத்திக்கே ஏதோ ஒரு பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு வந்து தின்னாங்க இன்னதோ குடுத்தவங்க அதுக்கே நானூறு ரூபா போல ஆனது
சொல்றதே அது சிசிடிவி கேமராவே வெச்சு விட்றுவே சும்மாவே நாலு எடத்துல, அது ஒர்க்காவுதோ இல்லையோ அங்கங்க வருது ஸ்கூல் போட்டு பண்ணி விட்டீங்ளா
ம்
சுத்தி சுத்தி கேமரா வெச்சிக்கிறான்ட்டு போயிருவான் திரு
உம். அது ப்ச் ஃபுல் லாக்குலதா இருக்கு மேல் ரூம்ல இருந்து அந்த சைடு பால்கனி சைடு இது ஃப்ரண்ட் லூரு அது இது எல்லாமே லா க்லதா இருக்கு இ து நாயு வளக்கணுன்றாங்க எ நாய் வளத்தா இது சமைக்க நாய்க்கு சமைக்கிறதுதான் பெ ரிய வேலயா இருக்கு எனக்கு நானே சமைச்சுக்க மாட்டேனேன்ட்டார். ஆ நா அடுத்த நாளே சொல்ட்டேன் வேண்டா நா எ எனக்கே இவ்ளோ செலவு பண்ண மாட்டியா ஒரு நாளைக்கு நானூறு ரூபா ஹலோ பண்றது கஷ்டமா இருக்குனு சொன்னே அதுவுமே கே கல்ல இருக்கட்டும் பாரா அல்ல எப்டி
அப்போ உங்கள்ட்டு காரட்ட கேளு நாய்க்கி இவ்ளோ செலவாச்சு நாய்க்கி இவ்ளோ ஸ்நெக்
இல்ல இல்ல அத குடுக்கறத நா குடுத்துக்கறேன் நீ வளத்துரு பெருசா ஆயிடுச்சுன்னா உனக்கு கஷ்டோந் தெரியாது குட்டியா இரு
பேசாம இருதாலா கஷ்டோ அது பைய்ணா, பொண்ணா.
பையன்
பையனா பிரசச்சன இல்ல பொண்ணுனாதா குட்டி போடு அத வேற வெச்சு அத வளத்து அது வேற
இல்ல என்ட்ரன்ஸ் கழுவிவுறதுதா கஷ்டமா இருக்குது அது சொன்னோம்னா கொஞ்ச நாள் தா அதுக்கப்புறம் அது பழகிச்சனாவே
நீ எண்ண அந்த நாய் வளக்கல எவ்ளோ
ஆஹ் ஃபிரியாதான் கொடுத்தாங்க உம் அது என்னமோ ஒரு வகை நாயினாங்க ஏதோ நல்லா இருக்கும்னாங்க
ஓஹ் சரி பாக்கலாங்க நீங்க பாரு வேலைய நா திருப்பி பேசுறே அப்பறமா ஓகே ஓகே ஓகே ம் ஓகே ம்ஹ்
உம்